கிதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீய
ஆ நானும் நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்ட சாப்ட்ட நானும் சாப்ட்ட
உம் நானும் சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க நா என்ன சாப்ட்டேன்னா பிரியாணி நைட் டைம்ல பியாணி சாப்ட்டீங்ளா
ஆமா அங்க தெரிஞ்ச ஓகே ஓகே எனக் தெரிஞ்ச ஒருத்தரு ஹோட்டல் வச்சுருக்காரு
ஓ
அவரு படி குடுத்தாரு
உம் எப்டி நல்லா இருந்துச்சா பிரியாணி
நல்லா இருந்தது நைட் டைம்ன கொஞ்சமா சாப்ட்டுட்டு நைட் டைம் நெறையா சாப்ட்டா ஒடம்பு கெட்டு போயிடுங்க
ஆமா ஆமா அதுக்குதான் கேட்டேன் நைட் டைம்ல பிரியாணி சாப்பிட்டீங்ளா அப்டின் கேட்டே அதுக்குதான்
உம் செரி ஒரு ஆச தான
ஹ ஓகே ஓகே டெய்லியுமே சாப்புடுவீங்ளா டெய்லியுமே குடுப்பாங்களா இல்ல இன்னைக்கி மட்டும் தான் குடுத்துருக்காங்களா
இல்ல இல்ல எப்போயாச்சும் கொஞ்சம் சேல்ஸ் போகலன்னா அப்டி குடுப்பாங்க
ஓ ஏ அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது நல்லாயிருக்கும் பா டெய்லியும் குடுப்பாங்கல்ல சேல்ஸ் ஆகலன்னா ஹலோ ஆ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது சொல்லுங்க
உம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது அதான் சொல்த
பிளே ஆஃப் ஆயிட்டா அந்த மாரி வாய்ஸ் பிரேக் ஆகு உங்களுக்கு கல்யாணோ ஆயிடுச்சிங்ளா
ஆ ஆயிடுச்சு உங்களுக்கு
ஆ எனக்கு ஆயிடுச்சு கொழந்தைங்க
கொழந்த ஒரு பேபி இருக்கா
ஓகே ஓகேங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு?
உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க?
எனக்கு ஒரு வருஷந்தாங்க ஆது கல்யாணோ ஆகி கொழந்தைங்க இல்ல
ம் ஓகே ஓகே என் ஹஸ்பண்ட் இல்லல்ல நா வேல செய்யல வீட்லதா இருக்க ஹவுஸ் ஒயஃபாதா இரு க்க என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபிஸ்க்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காரு ம் மார்னிங் போனார்னா ஈவினிங் எயிட் ஓ கிளாக் அந்த மாரிதா வீட்டுக்கு வருவாரு
ஓகேங்க ஓகேங்க
ம் உங்க ஹஸ்பண்ட்டு
என் ஹஸ்பண்ட்டு இந்த கட்சில இருக்காரு
ஓ பெரிய ஆள்தான் போல ஆ ஆ ஹலோ சொல்லுங்க
சொல்லுங்க எ வேல எதா செய்ரீங்ளா வெளில
இல்லல்ல நா வேல எல்லா எது செய்யலங்க
இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்ளா
என்னது
இதுக்கு முன்னாடி வேலைக்கெல்லா போயிருக்கீங்ளா
ஆ போயிருக்கன் வேலைக்கெல்லா போயிருக்கன் மேரேஜுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டுதா இருந்தன் அப்றோபாப் பா பொறந்ததுக்கு அப்புறமு வேலைக்கு போய்டுவன் பொ அம் பிரக்னன்ட்டா இருக்கும்போது போன பாப்பா பொறந்ததுக்கப்றோ வேலைக்கு போகல அப்ப பாப்பாவ பாத்துக்கறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு யாரு வீட்ல கெடையாது நா ம ட்டுந்தா பாத்துக்கணு சோ அதனால அப்போ வேலைக்கு போகல
ஓகே ஓகே எந்த ஊரு நீங்க?
நாங்க கள்ளக்குறிச்சி நீங்க
கள்ளக்குறிச்சிங்ளா நா பாண்டிச்சேரி
ம்
கள்ளக்குறிச்சினா இந்த உளுந்தூர்பேட்ட உள்ள தான
ஆ ஆமா உருந்தூர் பேட்ட தாண்டி போணு கள்ளக்குறிச்சி ம் தெரிமா
அ தெரியுந் தெரியு
ம்
உங்க ஊர்ல எதோ மல மல இருக்கு சொல்லிட்டு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க உங்க ஊர்லதா கட்டி குடுத்திருக்கு
ஓ அப்டியா ஆ ஆ
ம் ஆமா ஃபாரின் மாப்பிள்ள நல்லா காஸ்தியான குடும்போன்னு கல்யாணோ பண்ணி குடுத்தாங்க அப்றோ பா த்தா மாப்பிள கல்யாணத்துக்கு அப்றோ வேலைக்கே போல
ஹய்யய்யோ ஏமாத்தி கல்யாணோ பண்ணிடாங்ளோ
ஆமா அத பையன் வந்து அவன் ஜாலியா குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அந்த மாரி இருக்கிற பையன் போல
ஆ
பாரின் மாப்பிளன்னு கட்டி குடுத்துட்டு அப்றோ அந்த அக்கா தா பார்லர் வெச்சு நடத்திட்டு அவரையு பாத்துட்டு அப்றோ சண்ட கிண்ட போட்டு கொழந்தெல்லா பொறந்ததுக் அப்புறம் தா வேலைக்கே போனாரு அந்த பொண்ணு வீட்டோட வந்துட்டாங்க
பொண்ணு வீட்டோடயே வந்ட்டாங்ளா
ஆமா அந்த மாப்ல வந்ட்டாரு பொண்ணு வீட்டோடயே
ஓ ஓகே ஓகே ஆ
அங்க இருந்தா கீழே குடிச்சிட்டு சுத்துறாருன்ட்டு அந்த பொண்ணு கூப்ட்டு வந்துருச்சு கூட்டு வந் ட்டு அவுங்க தா பாத்துக்கிட்டாங்க பார்லர் ஒன்னு வெச்சுருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்றோ அத மூடிட்டாங்க திரும்ப சரி வேலைக்கு போவாத ஹஸ்பண்ட எப்டி நம்புறதுன் அந்த பார்லர பெருசாக்கி இப்போ பெரிய இதா பண்ணிட்டிருக்காங்க
ம் ம்
அதனாலயே எனக்கு அந்த ஊர் தெரியு அந்த அக்காவு சொல்லுவாங்க அந்த ஊரு அந்த ஊர் பத்திலா
ஓ மழை என்னா ஊர்ல இருக்குன்னு ஊர் மென்ஷன் பண்ணி சொன்னாங்ளா மழ எங்க இருக்குன்ற மாரி ஏதாவ்து
ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஏதோ ஒரு இடோ சொன்னாங்க கள்ளக்குறிச்சில
கள்ளக்குறிச்சில டூரிஸ்ட் பிளேஸ் இதுரைக்கு நானுமே போனதே இல்லையே டூரிஸ்ட் ப்ளேஸ்ல்லா
கள்ளக்குறிச்சில தா சொன்னாங்க
ம் அத என்னா பேலேஸ்ன் சொன்னா எனக்கு தெரியு இப்ப இருக்கா இல்லைன்றது உங்ளுக்கு தெரில போல பிளேஸ்ல்ல
ம் ஆம்மா நா சொல்லி இது நடந்து ஒரு ரொம்ப வருஷோ ஆகு நாலஞ்சு வர்ஷோ முன்னாடி
ம் அப்ப மறந்துட்டிருப்பீங்க அப்றோ நீங்க ஒர்க்குக்லா போறீங்ளா
நானா இதுக் முன்னாடி ஒர்க்கலா பண்ணிருக்கே
ம் ம் ம்
இப்போ கல்யாணத்துக்கு அப்றோ ஒர்க் எதுவு போல
ஓ ஓகே ஓகே என்ன படிச்சிருக்கீங்க
நா டிப்ளமா நர்சிங் படிச்சிருக்கே
ஓ நர்ஸ் வேலைக் போயிட்டு வந்திருக்கீங்ளா
ஆமா டிப்ளமா நர்சிங் படிச்சுட்டு நர்ஸ் வேலைக்கு தா போயிட்டிருந்தே
ம் ம்
அப்றோ நெறைய வேல செஞ்சுருக்கே நர்ஸ் வேல இல்லாம நெறைய வேல செஞ்சுருக்கே
ம் ம ம்
இப்போ எதுவு செட்டாகல எனக் வெளில போயி வேலைக் போறது செட் ஆகல அதனால சரி வீட்ல இருந்தே பண்ணலா
ம்ம்ம்ம்
அப்டின்ட்டு பண்ணிட்டுருக்கே
ஓகே ஓகே ஹஸ்பண்ட் வெளில வேலைக்கு போறாங்ளா
ஆ ஆமா அவரு வெள்ள வேலைக் போவாரு
ம் ம் ம் ஓகே
ஏ ஹஸ்பெண்ட் வீட்டுக்கு வந்டாரா
ம் வந்ட்டாரு வந்ட்டாரு எய்ட்டோ ஓ க்ளாக்லாம் வந்துட்டாரு வந்துட்டு சாப்ட்டுட்டு சும்மா அப்ப அவர பாத்து பேசிட்டு இருக்கோ உங்ககிட்ட
ஓகே ஓகே
அவர் வந்துருவார் எயிட் ஓ க்ளாக்ல்லாம் வந்துருவாரு ஆ ஆமா ஒரு கொழந்த மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் தான் டூ இயரே இன்னும் ஆகல ஒன் அண்ட் ஆப் இயர் தான் ஆகுது
ம்ம்
ம் பாப்பாக்கு இன்னும் எய்த் லெவன் மன்த் ஆகுது ல பாப்பாக்கு லெவன் மன்த் ஆகுது ம் நெக்ஸ்ட் மன்த் அமாம்மா நெக்ஸ்ட் மன்த் பர்த்டே அதுதான் என்ன பண்றது ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு யாரும் இல்லை நான் மட்டும் தான் பாத்துக்கறேன்
அதான் தனியா இருக்கேன்னு சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டம் பாத்ரூம் கூட போக முடியாது
ஆ ஐயோ ரொம்ப கஷ்டம் பா பாத்ரூம் போறதுல்லாம் பாப்பாவ போட்டு கட்டி போட்டுட்டுதான் போவேன் நானு
ம் கட்டி போட்டு போவீங்களா என்னங்க சொல்றீங்க
ஆமா கட்டில் கால்ல கட்டி விட்டுட்டு அப்றோ என்ன பண்றது கட்டில்ல இருந்து கீழே விழுந்துருவா ம்
எங்க வீட்ல நாங்க நெறைய பேர் இருந்தோம் எங்க அண்ணன் கொழந்த இருந்தப்ப யாருமே பாத்துக்க மாட்டாங்க வேலையும் செய்யணும் கொழந்தையும் யாரும் பிடிக்க மாட்டாங்க கொழந்த ஓடிகிட்டே இருப்பான் கொழந்தை ஓடம்போது மட்டும் என்னை கூப்ட்டுடே இரு ப்பாங்க வேலை செய்றத விட்டுட்டு வந்து நான் கொழந்தைய தூக்கிட்டு வந்து உள்ள போடணும் யாரும் தூக்கவும் மாட்டாங்க எனக்கு செம்ம கடுப் பாயிடும் நான் என்ன பண்ணுவே ஒரு ஷால் எடுத்து கட்டி போட்டு போயிட்டு வேலை செய்வேன் நானு ஐய்யயோ என் பேறப் புள்ளைய கட்டி போட்டாலே எங்க அம்மாத் தொடப்பத்த தூக்கிட்டு
அதே மாரிதான் நானும் பண்ணுவேன்
ம் அப்றோ என்ன பண்ண முடியும் என்னயு எங்க அம்மாலாம் வந்து நான் சின்ன புள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா என்ன கட்டி போட்டுதான் போவுமா
ஆமா அந்த காலத்துலல்லாம் அப்டித்தான் பண்ணுவாங்க என்னையுமே அந்த மாரிதான் பண்ணிருக்காங்களாம்
சொல்லியிருக்காங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் கட்டி போட் ட்டு தான் வேலை செய் வேலை செய்ய விட மாட்டேன்னு கட்டி போட்டுதான் வேலை செய்வேன் அப்றோ எனக்கு பாத்துக்க ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு கொழந்தைக் கூட அவங்க மாமியார் இருந்தாங்க நா பொறந்தப்ப ரொம்ப அவங்க ஒடம்பு சரில்லாம ஆயிட்டாங்களாம் படுத்தபடுக்கையா இருந்தாங்களா அவங்களையும் கவனிச்சுட்டு என்னயும் கவனிச்சிக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துகிட்டு ரெண்டு புள்ளைங்களையும் பாத்துகிட்டு ரொம்ப கஷ்ட பட்டாங்களாம் அதனால என்னை கட்டி போட்டுதான் வேலை செய்வாங்களாம்
ஆமா அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அப்டிதாமா எல்லாரும் அப்டிதான் கட்டி கட்டி போட்டுருவாங்க என்னா செய்றாங்களோ நம்ம வாயில அதை துருத்துடுவாங்க எவ்ளோ என்ன எவ்ளோஎவ்ளோ குடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க ஆனா இப்பல்லாம் நம்ம பாப்பாங்களுக்கு தனியா செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு
ஆமா பாத்து பாத்து அதுவும் இது செரிக்குமோ அது செரிக்காதோ இது சத் தோ இது ஒத்துக்குமோ இது அலர்ஜி ஆயிடுமோ
ஆமா அந்த காலத்துலாம் இதெல்லாம் யாரு பாத்தா அவங்க என்ன அவங்க சாப்டுறது செய்றாங்களோ அத ஆனா நம்ம வாயிலயே குடுப்பாங்க
ஆம்மா
பட் ஆனா அந்த மாரிலா இப்போ இல்லல்ல
எங்கன்னே யூடியூப் பாத்துசெய்யு ஆ அவுங்க கொழந்தைக்கு டிஷ்ஷு
ம்ஹு
யூடியூப் பாத்து யூடியூப் பாத்து தா செய்வே அந்த அந்த டிஷ் இது எதுக்கு யூடியூப்ல பாத்துட்டு இருக்க அப்டின் கேட்பே நானு அது ஒண்ணு ஒண்ணு யூடியூப் பாத்துதா செய்யு ஐயயோ இதெல்லா வந்து ஆப்பிள் சோர்ல்லா குடுக்கும் அவன் தயவு செஞ்சு அவன விட்ரு அவன் பாவம் அப்டின்னுவே நானு ஆப்பிள் சாப்பாடுன்ட்டு ஆப்பிள் அரைச்சி சாதத்தோடு அரைச்சி கொழச்சு குடுக்கு அதுக்குனே ஆப்பிள் வாங்கிட்டு வாங்கன்ட்டு ஏமா ஒண்ணுமே இல்லமா ஒரு பச்சை பயிர் போட்டு லைட்டா கேரட் போட்டு அத அவிச்சு அப்டியே எல்லாத்தையு மசிச்சு போட்டு இதுவே சத்து தா நீ ஆப்பிள் குடுக்கணு ஆரஞ்சு குடுக்கணு இதுதா சத்து அததா சத்து ல்லா இல்ல அப்டின்னா எனக்கு தெரியு என் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியு நா வந்து டாக்டர் சொல்றதுதா குடு பண்றது யூடியூப் டாக்டர்ஸ்ல்லா சொல்லுவாங்கல்ல அத பாத்துட்டு நான் டாக்டர் சொல்றத தா குடுப்பே அப்டின்னு சொல் சொல்லிட்டு குடுப்பாங்க சரி அதுக்கப்புற அவுங்க பிள்ள அவுங்க விருப்பம் அப்டின்னு நானு விட்டுருவே குழந்தையு சாட்டுருவான் பசியில இருக்க போது குழந்தையு சாப்ட்ருவான்
எவ்ளோ ஏஜ் ஆகுது குழந்தைக்கு
ஆ இப்ப வந்து ஒன்ற வயசு ஆகுது இத நா சொல்றது வந் து ஆறு மாச இருக்கும் போது ஆறு ஏழு மாசம் இருக்கும் போது
ம்
நல்லா சாப்புட்ற புள்ள
இப்பல்லா சாப்பாடு நம்ம சா வைக்கிற சாப்பாடே சாப்ட்ருவான்ல
ஆ இல்ல இல்ல இப்போவு எங்க சாப்புட்றா ஊட்டி தா விட்டுட்ருக்காங்க ஓடிட்டே இருக்கான் இழுத்து புடிச்சி இழுத்து புடிச்சு அவன் பின்னாடியே ஓடி சாப்படவுட்றது அதுவு இப்ப கன்சீவா இருக்கு
ஓ
அவன் பின்னாடியே ஓடுது பாவமா இருக்கு பாக்க
ம் எத்தன மாச இப்போ
அவுங்களுக்கு வந்து அஞ்சு மாசோ
ம்
ஒன்னு என்ன பண்றதுன்னே தெரியல குழந்த பொறத்துட்டா என்ன பண்ண போதுன்னே தெரியல
அதுதா அதுக்குதா அவ்வளோ சீக்கிரமா இது பண்ணக் கூடாதுன்றது ஃபர்ஸ்ட்டு இந்த குழந்த கொஞ்சோ பெரு சாகுற வரைக்கு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்
ஒரு மூணு வயசு வெவர தெரிஞ்சா பரவாயில்ல வெவரம் தெரியாத குழந்தல்ல இப்ப டெலிவரி டைம்ல அம்மா ஏக்கம் புடிச்சுக்குல்ல ஹ அததா அதுவு அம்மா விட்டு நவராத புள்ள இது என்ன பண்ணிடுச்சு நம்மள லேட்டா தான குழந்த பெத்துக்க போறோன் தைரியத்தில என்ன பண்ணிடுச்சு இவன பொத்தி பொத்தி கைக்குள்ளே வெச்சு வளத் துர்ச்சு யாருக்கிட்டயுமே உட்றதுல்ல எங்கயுமே உடாது யாருக்கிட்டையுமே உடாது இது அதுவே வச் சுக்கிட்டு அதுவே எல்லாமே பண்ணிக்கிட்டு அது ரொம்ப குழந்தண்ணாவே அதுக்கு ரொம்ப புடிக்குன்ட்டு அது ரொம் பாசமா அப்டி இது பண்ணிருச்சா இப்ப அத விட மாட்றா
ஆமா அதெல்லா ரொம்ப கஷ்டமாருக்கு ஏ பாப்பாவுமே அப்ப அப்டிதா
ம் ஆமா உங்க கூடே இருக்குல்ல யாரு கூடையு பழக்காம கொல்லாம அது ரொம்ப கஷ்டோ வளந்ததுக்கப்புறமு ரொம்ப உங்கள விட்டுட்டு வெள்ல எட்ட போகவே போகாது கொழந்த அதுதா கஷ்டமாருக்கு ஸ்கூல்லா சேத்துட்டா ரொம்ப அழுது டேருக்கு போவாம ஏக்கம் புடிச்சிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடு
அந்த மாரி தா பண்ணுவா ஏ புள்ளயு அதா கேர் ஃபுல்லா இருக்கனு
புரில
அதுக் தா கேர்ஃபுல்லா இருந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சி பண்ற மாரி இருக்குணு
ஆமா அது வந்து இப்போ அது நா இப்ப இருக்கற லேடிஸ் கைல இல்லல்ல வீட்ல என்ன சொல்றா